சுல்லா நெறைய மாசு பட் மாசுபடுகிறது மா எப்ட்னா எப்டி மாசு பட்டுச்சின்னா நம்பளால்தா மா அது வீணாவர்தே மனிதர்களாலதா அது வீணாவற்தே இப்ப வந்து எப்பிட்ன்னா இப்ப நம்போ ஒரு வண்டி ஓட்றோ அதால ஒரு பொல்யூஷன் ஆவுது அந்த மாரி நெறைய பொல்யூஷன் ஆவர்தால நம்ளோடைய அந்த வாழற நாளே‌ உலகோ அழிஞ்சி போயிடுமான்ற ஒரு பயமுருக்கு நம்பளுக்கு அதோட இதுவே கம்மியாவுது அதனாலே இப்போ ஒரு வாகனம்
ஆமா நீங்க சொன்ன மாதிரியே சுற்றுச்சூழல் வந்து அ மாசுபட காரணமே இந் இந்த மனிதர்கள் தா அது வெரிக்கு வந்து பாத்தாக்கா எப்ப இந்த டெக்னாலஜி அப்டிங்கிற ஒரு விஷ் யோ வளந்த வளர வளர என்ன பண்றாங்கன்னா எல்லா குப்பைகள் போட்றது அதெல்லா மாற்லா‌ டெக்னாலஜி என்ன ஆகுதுன்னா அது மட்டுந்தா வளந்துருக்கே தவர அ வெளிநாடுகள் இதெல்லா வந்து பாத்தா நா ஒரு காணொலில ஒரு விஷயோ வந்து பாத்தது அங்க எப்டி இருக்குன்னா ஒரு அந்த சாக்ஸ்ஸ வந்து போட்டுட்டு அந்த அந்த நாட்டுல வந்து அவுங்க நடந்துட்டு வ அது வெள்ள கலர் சாக்ஸு அத போட்டுட்டு வந்து நடந்து ம் நடந்துட்டு வந்து ஒரு ஒரு ஒன்னவர் ஒரு மண் நேரோ வந்து அவுங்க நடக்கறாங்க நடந்துட்டு வந்து அந்த சாக்ஸ்ஸ வந்து கழட்டி காட்றாங்க அதுல ஒரு தூசி குடோ அதாவது ஒரு அழுக்குன் சொல்லுவாங்க இல்லையா அது இல்ல ஆனா மத் எல்லா நாட்டுலயு பாத்தோன்னா அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி வசதிகள் ஏன்னா அந்த மா கடுமையான அந்த இதெல்லா போட்றாங்க சட்டங்கள் போட்றதுனால அந்த மக்கள் வந்து இங்கே நம்ம ஏதாச்சு ஒண்ணு பண்ணா நம்மள வந்து ஏதாச்சு இதுக்கு அதாவது பணம் கட் டணு அது அந்த மாதிரி பண்ண ஒரு தண்டன மாதிரி அது பணம் கட்ட வேண்டிய அதனால என்ன பண்ணாங்கன்ன பயத் துலையே வந்து செய்ய மாட்டாங்க ஆனா இப்ப இங்க ஒரு சில நாடுகள்லல்லா அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் கெடையாது இதனாலயே வந்து சுற்றுச்சூழல வந்து அ ரொம்ப ம் எப்டியெல்லா மாசுபடுத்தி எல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்ருக்காங்க
புடிக்குறதுனால வந்து புகை புடிக்குறோவங்களோட் ட மற்றோங்களுக்கு தா ஆபத்து அதிகமா ஆவுதே அந்த புகையினால ஆபத்து ஆகுது இந்த உலகோ அதனால் னாலயு நெறைய மாசுப்படுது இப்ப வண்டி கள்ளா கூடோ பேட்ரி வண்டி அந்த மாதிரி வண்டிங்கள்ளா இப்ப நெறைய வந்துரிச் சி அதுல கொஞ்சோ அந்த மாரி பொக எல்லா வராம அந்த மாரி வண்டிகளும் வந்துடுச்சி இப்ப வந்து இந்த ஃபேக்ட்ரிலருக்க அந்த தண் நீருல்லா எப்படி மாசுபடுது அ இந்த ஃபேக்டரிலருக்குற அந்த த கழி செல கழிவுகள்ளு அதெல்லா லா வந்து கலந்து நீர ரொம்ப நம்பளுக்கு மாசுபாட ஆரம்பிச்சிர்து அதால நெறைய விலங்குகள் ம பாதிக்கப்பற்றாங்க மக்கள் தா ரொம்ப பாதிக்கப்பற்றாங்க விலங் மக்கள்னாச்சும் பரவாயில்ல இப்ப நம்ம அதுக்கு அது வந்து ஒரு கெட்ட நீர்ன்னு சொல்லிட்டு அதுக்கு அத கால் வைக்காம இருப்போம் ஆனா இந்த விலங்குகள் என்ன பாவம் பண்ணுச்சு அது வந்து அது போயிட்டு அதுது அதையே போய் கூடி க்க செய்யு அது கெட்டதுன்னு தெரியாது அந்த மாரி இந்த அந்த மரங்கள்ல்லாம் நம்ம ளுக்கு கொஞ்சம் வள வளர்த்தா அந்த காற்ற சுவாசி சுவாசிச்சா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லதா நா அமையும் அது மாரி பிளாஸ்டிக் யூஸ் பண்றதெல்லாம் ரொம்ப தடுக்கிறது இந்த பேப்பர் பேக்கு அந்த மாரி சிஸ்டம்லாம் கொண்டு வந்தா ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா ருக்கும்
ஆமா நீங்க சொல்ற மாதிரி இந்த பேப்பர் அந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் பொருட்களெல்லா வந்து மக்கள் பயன்படுத்துறதுன்றது வந்து அதிகமா தான் ருக்கு அரசாங்கம் வந்து சட்டம் போட் ருந்தாலும் அத இப்ப யாருமே வந்து கடைபிடிக்றது இல்ல அதனால என்ன ஆகு அதனா எங்க பாத்தாலு அந்த க பிளாஸ்டிக் கவரு எங்க எல்லா எடத்லயு உபயோகப்படுத்துறதுனால இப்ப அது ஒரு கழிவா த ங்கி அது வந்து சிலதெல்லாம் வந்து திருப்பி அந்த அ மறுசுழற்சி பின் வந்து சொல்லுவாங்கல்லெயா அதெல்லா செய்ய முடியாததனால அங்கங்க குப்பையா தேங்கி அங் கேயே நின் நின்னுட்ருக்கு இதனால என்ன ஆகுதுன்னா இப்ப மழ பேஞ்சா என்னா குனா அந்த எடத்துல அந்த ஈரங்றது வந்து பூமியில இழுக்காது ஏன்னா காரணம் என்னன்னா அந்த கவர் மேல தண்ணி நிக்கோ ஆ அந்த கவருக்கு சுத் தீயும் பாத்தோனா தண்ணி இருக்கும் அதனாலே வந்து அந்த கொசுக்கள் வர்றது இ இதனாலேதான் வந்து பாத்தோனா நம்ளுக்கு பல அந்த அ தொ மழை காலங்கள்ல இந்த கொசு அதிகமாகி ஜொரம் அ சளி அந்த மாதிரி தொ தொந்ரவு வருது இத வந்து ஒரு கட்டுப்பாடோ இல்ல மத்த விஷயங்கள் வந்து என்னதான் அரசாங்கம் வந்து சொல்லிட்ருந்தாலு அத யாரும் வந்து மொறையா கடைபிடிக்றதுல என்னன்னா சொல்லும் சொல்ல மட்டும்தான் சொல்லுவாங்க எதுவும் அதுக்கு வந்து பாத்தோம்னா அதுக் திர்க கடும்யான சட்ட இது வெளிநாட்ல இ து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அசால்ட்டாருப்பாங்கனு சொல்லுவாங்கல்லயா அந்த மாதிரி இதுதான் அது இருக்கற்தனாலதான் என்னவோ தெரில இன்னமு வந்து பல ஒரு சின்ன விஷ்யு வந் து நம்ம பண்ணோ நம்ள சுத்தி பண்றோ அப்டின்னா அது நம்ளுக் பெரிய ஒரு பாதிப்பா வருது அதனால ஒரு சில இதெல்லா ஒரு சில பெரிய பெரிய இந்த கட்டடங்கள்லா இருக்குல்லயா அங் சுத்தமாருக்கு காரண என்னன்னா அங்க பாத்துக்றதுக்கு ஆட்கள் வந்து அதிகமாருக் வாங்க அங்க வந்து இந்த மாரி குப்பைகள் போட்ட கடும்யான அவுங்ளே அவ்ங்க அதுக் வந்து அந்த பணம் அ ப்டிங்றது ஒண்ணு கட்டணோ ந குப்பை அது ஒரு தண்டன தான் அதுவு அங்க அதனால அங்க மட்டும் இதே வெளிப்புறங்கள்ல ஒரு சாலைகள்ல வந்து பாத்தோனா அ அப் ப்டி கடயாது அங்கெல்லா யாரு போட்றாங்கன்னு நம்ம கவனிக்க முடியாது கண்காணிக்க முடியாது ஆனா இது வெளிநாட்ல ஒரு சிறப்பா வந்து பண்ணிட்ருக்காங்க
என்னாதான் சட்டம் போட்டா குடோ நம்ம நம்ளுக்குள்ள நம்ம ஒரு சட்டம் போட் ப்ப வீட்ல எடுத்துக்கோங்க வீட்ல ஒரு இப்போ ஒரு எதனா ஒரு சாப்ட்டு ஒரு அந்த அந்த கவர தூக்கி நம்ம எங்க போடணுமா அதுக்குன் தனியா நம்ப வச்சி போடணு நம்ம வீட்ல ருந்து ஆரம்பிக்க ருதான் நம்ப வெளிய போனாலு நம்ப அந்த டஸ்பின்ன் ஒன்றேன் அதுக்குள்ள போணோன்ற நம்ளுக் ஒரு மன இது வருமே அதுக்கப்ற இப்ப அந்த அதனால நம்ளுக் அந்த மண் ல்லாமே அந்த அதோட தரமே நம்ளுக் வந்து து கொறஞ்சி போது கொறஞ்சி போது அதுக்கப்றோ இந்த இந்த சவுண்டு சவுண்டுனால நம்ளுக் ஏற்பர்ற மாசு மாசுபட்றது எப்டி மாசுபடுதுன்னா இப்ப அந்த பறவைகள் ல்லாமே இதனால அழிஞ்சி போது செல பறவைகள் இனமே இல்லாம போது இந்த பட்டாஸ் வெடிக்கறது பட்டாஸ் வெடச்சி அந்த சவுண்டு அந்த சவுண்டுனால சில பறவைகள் இனமே இல்லாம போது விலங்குகள்லா காடுகள்ல்லா அழியிது நெறைய பிரச்சன ருக்கு இந்த உல த் துல நெறைய பிரச்சனகள் நெறைய ருக்கு இதுல முக்கியமானது வந்து தப் பறவைகள்லாம் ந இனம் தெரியாம போதுப்பாரு அதெல்லா ரொம்ப கஷ்டமா ருக்கு
ஆமா இதனால நெறைய அந்த சுற்றுச நம்ம மக்கள் அதாவ்து மனிதர்கள் பண்ற சின்ன ஒரு தவறுனால விலங்குகளு ஒரு பக்கத்துல பாதிக்கப்பட்டுட்டுதா ருக் அதிகமா இதே காடுகள்ல பாத்தோனா அந்த மாதிரி ஒரு பிரச்சன க அது ஏன்னா சுத்தமா இருக்கு காடுகள் அந்த அடர்ந்த காட்டு பகுதியா இருக்கு அதுதா அங்க ஒரு இதுவுமே பாக்க முடியாது அங்க காற்று வந்து பாத்தோனா சுத்தமா இருக் கோ நம்ம அந்த சோ மூலிகை இப்ப ஒரு காடு இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு மூலிகையான சார் ந்த அந்த செடிகள் எல்லா இருக்கு நம்ம அங்க போன ஒரு சில வாசனைகள்லா வந்து செடியினோட வாசனைகள் தா வருமே தவர இந்த மாதிரி இப்போ நம்ம வெளியில போறோம்னா நம்மளுக்கு என்ன அடிக்கு அதாவது சாதாரணமா கத்துக்கிட்டோம்னா இந்த பெட்ரோல்ல அந்த வண்டியில இருந்து வரக்கூடிய அந்த புகை வ அந்த வாசன அந்த இதுதா நம்மளுக்கு கெடைக்கு அதோட சேர்ந்து வந்து ஆ அந்த காற்று தா நம்ம சுவாசிக்க வேண்டியதா இருக்கு ஆனா மத்த இதுல இல்ல அந்த விலங்குகள் இருக்கக்கூடிய எடத்துல அப்டி கெடையாது இப்ப நெறைய எடத்துல வந்து அ நம்ம குப்ப போட்டாலு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையால மாடுகள் வந்து பாதிக்கப்படு ட்டு ஏனா மாடு வந்து சில இது வெளியில தா இருக்கு சில மாடுகள் எல்லா நம்ம பாப்போ ஆ எருமைகள் அந்த மாதிரி அ பல விலங்குகள் வந்து வெளி யில வரு அந்த இதுல கூட சொல்லுவாங்க இப் அந்த எடத்துல இப்ப வனவிலங்கு அந்த அந்த காட்டுல இருக்குன்னா வனவிலங்குதா பாக்க போறோ அப்டின்னா அந்த எடத்துல சொல்லுவாங்க இந்த மாரி ஆ எதுவு குடுத்து பழகாதீங்க இன்னொரு பக்கோ வந்து அது வந்து இந்த இ பிளாஸ்டிக் அந்த மாதி ஒரு ஜூஸ் அந்த பாட்டல் அதெல்லா குடுக்காதீங்க ஏனா அதெல்லா என்ன ஆகுனா அதுக்கு என்ன பண் ணுன்னு தெரியாது விலங்குகளுக்கு பொதுவா அந்த குப்ப போடுறதுனால அதுங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்குன் சொல்றாங்க
ஆமா இந்த மாரி இந்த காடுகளை நம்ம அழிக்க கூடாது அது மாரி இந்த நிலங்களெல்லா என்னாப் பண்றாங்கன்னா அ அ காசுக்காக அதெல்லா மரத்த எல்லாம் ஃபுல்லா வெட்டிட்டு அத வந்து இது அத விற்பனைக்கு கொண்டு வந்துடுறாங்க அதனால வந்து நெறையா நெறையா அதனால பாதிக்கப்படுறோ இல்ல இது வந்து இந்த எம்ராய்ன்மென்டல் பொல்யூஷன்னாலே ஒரு மருந்து கண்டுபிடிக்காத ஒரு நோயின்தா சொல்லலா அந்த நோய் ய வந்து நம்மளேதா நம்ம குணப்படுத்திக்கணுமத்தாக்கு அது யாரு யம் அவுங்கவுங்க மனசு வச்சா மட்டும்தா அது எல்லாத்தையு நம்ம அழிக்காம நம்ம நம்ம அடுத்த தலைமுறை நம்மளுக்கு வரணு அடுத்த தலைமுறை வந்து நல்லா இருக்கணும்னு நெனைச் ச்சா நம்மதா நம்ம கட்டுப்ப படுத்தி அழகா அழகா நம்ம வச்சுக்கணு இப்ப டஸ்பின்னா அது அதுக்குன்னு ஒரு டஸ்பின் வெக்கணு இது பிளாஸ்டிக் இதுல போடணு அந்த மாரி மூணு இதெல்லா நம்மளுக்கு இப்டி மக்கும் பொருள் மக் அந்த மாரி எல்லாத்தையு பிரிச்சு பிரிச்சு நம்ம வச்சி எடுத்து குடுத்து அத அத அத நம்ம சரி பண்ணா மட்டுந்தா முடியுமொருபக்கோ அ அத அது யாராலு நம்ப இத எப்டி ஒரு கிளாஸா சொன்னாலும் புரி யாது எது சொன்னாலு நம்பளோட மனசு தா அது காரணமே
நம்மளோடைய அந்த மனசுதா காரணோ இத செய்யறது எல்லாமே நம்மளா இருக்கறதுனால நீங்க சொன்ன மாதிரி பல விஷயங்கள் வந்து அ ஒருத்தர் ரெண்டு பேர் கடைபிடிச்சா பத்தாது அந்த கடைப்பிடிக்கிறது நல்லதுதா ஏன்னா ஒருத்தரை பாத்து ஒருத்தர் மாறுவாங்க இல்லையா அது மாறுறது உண்டு அ அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து இந்த பள்ளிகள்ல முதல்ல வந்து சொல்லி் குடுக்கணும்னு நெனைக்கிறே ஏன்னா நா படிச்ச பள்ளியில அப்படித்தா எந்த ஒரு குப்பை இருந்தாலு அந்த தலைமையாசி ரியர் என்ன பண்ணுவார்னா அங்க இருக்க அந்த குப்பத்தொட்டியில யாரா இருந்தாலும் பாக்க மாட்டாரு எடுத்து போட சொல்லிட்டு போறவர் பக்கத்துல இருக்கறது அது யார் போட்டாங்கன்னு முக்கியம் இல்ல அத எடுத்து போடு அவ்வளோதா அதுதா அது என் கத்து குடுக்கறது அந்த எடத்துல தா உன்னால நெறைய இங்க அந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய மாணவர்கள்லா எப்டி பேசுவாங்கனா குப்ப இருந்தாக்கா எடுத்து போடு ன்னு அவங்களே சொல்லுவாங்க அவங்க எடுத்தும் போடுவாங்க அவர் சொல்றது ஏன்னா பழக்கம் ஆயிடுச்சு இல்லியா ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன பழகுனதோ அத பாத்தா உடனே நம்ம கை வந்து செய்யும் மூள நம்மளுக்கு சொல்லுதோ இல்லயோ டக்குன்னு என்ன ஆகும்ன்னா போய் அத எடுத்து போடுன்னு நம்ம கை முதல்ல போய் அ அத செய்யு அப்ப இதெல்லா எங்க இருந்து நம்ம சொல்லிக் குடுத்து அந்த வளக்கணும்னா கண்டிப்பா அந்த பள்ளி இல்லதா சின்ன வயசுல இருந்து இந்த வெளிநாடுகள்ல சொன்னாங்க அந்த சின்ன வயசுல இருந்தே பசங்களுக்கு வந்து இந்த முக்கியமா நம்ம வாழ்வாதாரத்துக்கு ஏத்த மாதிரி பழக்கப்படுத்திட்டு இருக்கோ கொழந்தைங்கள அதுக்கப் அப்புறந்தா வந்து பாத்தா பள்ளிகள் அந்த பாடத்திட் திட்டங்கள நாங்க சொல்லிக் குடுப்போம் அப்படின்னு இதெல்லா ஏன்னா அப்ப சின்ன வயசுல என்ன வருதோ அதுதா பெரியவங் வங்களானாலும் ஆ சில விஷயங்கள் நம்ம வந்து மாத்த மாட்டோ நல்ல விஷயங்களா இருந்தா அது கத் சில பேருக்கு அது ஏத்துப்பாங்க சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க சுற்றுச்சூழலுக்கு பாதுகாக்கறதுக்கு இந்த மாதிரி வழிகள் இருக்குன்னா அத பல பேர் வந்து செய்ய மாட்டாங்க.
சில ஊர்கள் எல்லா பாத்தா அவ்ளோ ஒரு கிளீனா இருக்கும் பாக்கவே நம்மளுக்கு ஆசையா இருக்கும் இந்த இந்த மாரி எல்லா எடமுமே இருந்தாலே எந்த ஒரு பொல்யூஷனு இல்லாம சூப்பரா இருக்கும் ஏ அப்படின் தோன்ற மாரி இருக்கு அப்டியே வேற பக்க அப்டியே வந்தேன்னா இந்த ம் இந்த வேஸ்டேஜு இதெல்லா அப்டிஅப்டியே கீழ்யே போட்டு வச்சிருப்பாங்க இந்த பாதாள சாக்கடை அந்த கழிவுகள் அந்த அந்த நீரு அதெல்லாமே அப்டியே ரோட்ல ஆறு மா மாரி ஓடிட்ருப்போ அதெல்லா பார்கக்குள்ள இது என்ன அங்க பாத் ஒரு எடத்துல பாத் நல்லா இருக்கு இன்னொரு எடத்துல பாத்தா இந்த மாரி இருக்கு பாக்கவே நம்மளுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக் கு அது வந்து நம் இந்த சின்ன வயசு பசங்கள் பசங்களாம் எவ்ளோ இது குழந்தைகல்லா அது எவ்ளோ பாதிக்கப்படும் அது மாரி இருக்கும் அந்த மாரி இந்த மாரி நிறைய விஷயங்கள் இருக்கு கலந்து நம்ம பேசணோ பேசுனதுக்கு நன்றி
நன்றி